ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்ல இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
அ ம் ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லாரு எப்டி இருக்கீங்க சாப்ட்டாச்சா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க ஆ சாப்
ஓகே ரொம்ப நாள பேசவே முடியல உங்க வீட்டுல ஹா ஒரே உங்க வீட்ல எதோ ஆக்வேரியம்லா வைக்கணும்னு சொன்னீங்களே அதெல்லா செட்டப் பண்ணியாச்சா
ஆ பண்ணிட்டோ நானே அத பத்தி கேக்கலாம்னு தா பண்ணே நீங்க வந்து பண்றன் சொன்னீங்கல்ல நானு பண்ணி ரொம்ப நாள் ஆயிடு சில எட்டு மாசோ கிட்ட ஆயிடுச்சு இப்பதா நல்லா செட்டப் எல்லா பண்ணி ரிய மீன் எல்லா ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு
ம் ம் நாங்க ஸ்டார்ட் பண்ணலாடண்டுதாங்க இருந்தங்க அதுக் குள்ள நாங்க ஊருக்கு வந்துட்டோ சோ கொஞ்ச வில்லேஜுங்களா சோ கொஞ்ச நம்ம மறுபடியு நா சிட்டி சைட் போனதுக்கப்பற ஸ்டார்ட் பண்ணிக்கலா அப்படின்னுதா கொஞ்ச விட்டு என்னானு
அப்டியா
ஏன்னா ஊர் சைட்டுல இருக்கோமா ஆல்ரெடி வந்து நாங்க வீட்ல கொண்ட் ய் நாங்காளாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களே அப்ப எங்க மாமனார் மாமியார்லாம் சொல்லுவாங்க ஆல்ரெடி வந்து கிணத்துல இருக்க மீன்லா ப வந்து வச்சு வளத்த மாட் த எங்கிட்ட வளத்தியா அப்டிம்பாங்க சோ அதனால நம்ம மறுபடியு நாங்க பத்தி எ ஏன்னா இப்ப வந்து வெக்கேஷனுங்களா ஒரு இன்னு ஒரு ஒரு மாசோ ரெண்டு மாசோ போனதுக்கப்புறோ அப்புறோ கொஞ்சோ வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சோ நீங்க எனக்கு செட்டப் பண்றதுக்குல்லா எந்தெந்த மாரிலா வாங்குனா நல்லாருக்கு ஆ அப்டிங்கிறமாரி கொஞ்சோ சஜ்ஜஷனா அந்த டைம்ல சொல்லுங்களே
ஆ சரி ஓகே ஓகே நா இங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன கட தா இருக்கு அங்க போய் பாத் தேன் ரேட் எல்லா ரொம்ப அதிகமா இருக்கு அதனால மெயின் மார்கெட் இருக் கு அங்கே போயிட் டு ஃபுல்லா எல்லாமே டேங்க் ட்லருந்து மீன்லருந்து எல்லாமே அங்கே வாங்கிட்
ஓகே எப்டி நீங்க ரவுண்டு ஷேப் டேங்க் வாங்குனிங்களா இல்ல வந்து ந்து ஸ்கொயர் ஷேப்ல வாங்குனிங்களா
ஃபஸ்ட்டு வந்த ட ஃபைட்டர் ஃபிஷ்ஷு போடுற மாரி ஒரே ஒரு சின்ன ஆ மீன் தொட்டி ரவுண்டா வாங்குனோ நீங்க வந்து எனக்கு லாஸ்ட் டைம் ஃபோட்டோலா அனுப்பிருந்தீங்கல்ல இந்த மாரி எடுக்கலாமா அந்த மாரி எடுக் எடுக்கலாமானு கேட் ருந்தீங்கல்ல அதுல இருந்தெல்லா கொஞ்சோ எடுத்திருந்தோ அந்த மீன்லா எடுத்திருந்தோ இப்ப நீங்க வந்து எந்த மாரி வாங்கலாநு ஐ டியா வச்சிருக்கீங்க எந்த சைஸ்ல
இப்பத்திக்கி கொஞ்சோ வந்து குட்டியாவே வாங்கலா அப்டின்டுங்க ஏனா வந்து பெருசா வாங்குனோன்னு வைங்களே என பாப்பா ஸ்கூலுக்கு போற வயசுல்ல இனிமல்தா போக போறா சோ போனா அப்படின்னா அக்வாரியம்ன் எனது பா குவரியம்லாம் வளர்த்தன எப்டி இருக்கு பிஷ் எல்லா போட்டு அப்படிங்கிற அவளுக்கு ஒரு இந்த நாலேஜ் வரு இப்ப அவ வந்து கொஞ்ச அந்த ஒரு நாலேஜ் இல்ல சோ அவ வெளையாட்டு பிள்ளையாவே இருக்குறா வே தள்ளி விட்டுடா என்ன பண்றது அப்டின்னு ஒரு இதுலதா சோ அதனால குட்டியா மட்டு வாங்கலா அப்டின்ட்டு தா ஐடியா சோ குட்டியா வாங்கினாலு நம்மளுக்கு வந்து பிஷ் கொஞ்சோ பெருசா வாங்கினா நல்லா இருக்குமா குட்டி டேங்குக்கு வந்து ரொம்ப குட்டியா வாங்கினாத நல்லா இருக்குமா
இப்போதைக்கு நம்ம வால்ல பிக்ஸ் பண்ற மாரி ரவுண்டால்லா வந்ருக்கு க்கு அந்த மாதிரி நீங்க ஏதாவது வாங்குனீங்கன்னா ஆ பாப்பாக்கு ஹைட்டுக்கு ஏத்த மாரி நீங்க அவ ஹைட்டல எட்டாத மாரி அந்த மாரி வாங்கி ஃஸ்ட்டு செட் பண்ணி அவளுக்கு பழக்குங்க அதுக்கப்பறமா நம்ம அடுத்த சைஸு வாங்கிக்லா
ஓ ஓக்கே ஓக்கே ஓக்கே புட்டு எப்போ எப்படி குடுப்பீங்க நீங்க மத்தியானோ குடுப்பீங்களா இல்ல காலையில மட்டு குடுப்பீங்களா
நா காலையில எழுந்தவோன்னே ஒரு தடவ கொடுத்துருவே அப்புரோ ஈவினிங் திருப்பியு செவனோ கிளாக் ஒரு தடவ போடுவே ஊருக்கெல்லாப் போறப்போ அதுலேயே ஃபுட் ஃபீடர் இருக்கு து அத செட் பண்ணிட்டு போயிட்டோனா அது அந்த டைம்க்கு கரெக்டா அதுவே போட்ரு
அது எல்லா ஃபிஷ் டேங்க்குமே இருக்குங்களா இல்ல வந்து நாம தனியா வாங்குணுமா
ஆமா நம்ம தனியா வாங்கி அதுல டைமிங் செட் பண்ணனு நா வந்து மார்னிங்கு காலையில வந்து ந்து ஏழு மணி அ சாய்ந்தரோ ஏழு மணின்னு செட் பண்ணிருக்கே சோ தானாவே அந்த டைமுக்கு அது விழுந்துரு ஃபுட்டு
ஓ அப்ப நம்ம அதுல மட்டு கொஞ்சு வந்து தேவையா அமொ இது ம்ச் க கரெக்ட்டா அந்த டைமிங்க்கு வந்து ஃபுட்டு இதாகர மாதிரி அம இருக்கா இல்லையானு மட்டு நம்ம செக் பண்ணி இல்லேன வந்து நம்ம ஃபுட்டு போட்ட போது கரெக்ட்டு
ஆமா ஆ நா ஊருக்கு போறப்போ அதுல ஒரு குவான்டி ட்டி அளவு போட்டுருவே சோ எனக்கு இப்ப இருவது நாள்ல நா போறோன்னா இருபது நாளைக்கு ஏத்த மாரி போட்டுருவே அது கரெக்டா அந்த டைமில அது வந்துரு
பரவாலையே ஆ
ஆனா இப்ப நீங்க வால்ல பிக்ஸ் பண்ற மாரி நா சொல்றல்ல சின்ன ரவுண்ட் டேங்க்கு அதுக்கெல்லா இந் இந்த மாரி ஃபீடர் வெக்க முடியாது இது வந்து பெரிய டேங்க்குக்கு தா
ஓ
க்கி நா சொல்ற அந்த ஃப ஃபைட்டர் ஃபிஷ்கெல்லா ரவுண்டா இருக்குல்ல டேங்கு அத நீங்க வால்ல பிக்ஸ் பண்ற மாரி அதெல்லா நீங்க வந்து கொஞ்சு ஃபுட்டு போட்டாலே போது நீங்க இந்த மூணு நாள் அஞ்சு நாள் தான போவிங்கல்ல ஊருக் கு என்ன மாரிலா நீங்க இருபது நாள்லா போமாட்டிங்கல அந்த மாரி பண்ணிக்கலா
ஓ இப்பப் இப்ப சின்ன மீனு மட்டுந்தா நீங்க வெச்சிருக்கிங்ளா இல்ல பெரிய மீனு வெச்சிருக்கிங்ளா ஏனா பெரிய மீன் இருந்ததுனா சின்ன மீன சீக்கிர சாப்ட்ரு கரெக்டுங்ளா
ஆமா ஆமா ம் அது வேற எங்களுக்கு தெரியலல்ல அதா ஃபஸ்ட்டு தெரில எல்லா த்தையு ஒன்னா வாங்கி விட்டுட்டோ அப்ற ஒரு நாள் காலைல எழு ந்தா சின்ன மீன் எதுவுமே இல்ல பாத்தா அந்த பெரிய மீன் எல்லாத்தையு சாப்ட்ருக்கு அப்பற மறுபடியு கடைக்கு போய் மறுபடியு வாங்கிட் டு வந்து இப்பிடியே வாரா வார அதுக்குனே ஷாப் பிங் போ
ஆ ஆனா ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டர் இல்லைங்ளா
ஆமா அது நல்லா பாக்கறதுக்கு நமக்கு பழகிருச்சு நல்லா இப்போ ஃபுட்டு் போடறதுனால நா தொட்டிகிட்ட போனாலே எ கிட் ட வந்து வந்து நிக்குது எல்லா
ஆ இருக்கு இருக்கு
நம்ப பாப் பாவு போனாலு கிட்ட அழகா வந்து நிக் கிது
ம் ஆ ஆனா நம்ம அ அத அத நம்ம கைல புடிக்க முடியாது இல்லைங்ளா கைல புடிச்சாலு அது கைல புடிக்கூடாதுன் சொல்லுவாங்களே
ஆமா ஆமா இல்ல நம்ம கைய உள்ள வெச்சா அதுவே மேலே ஜம்ப் பண்ணி வந்து எடுக்குது ஃபுட்ட
ஓ ஓகே ஆ
பெரிய மீனெல்லா சின்ன மீனெல்லா கைய வந் து வந்து நல்லா கொத்துது
ம் ம் ம் எத்தன் நாளைக்கு ஒருக்கா டேங்க் எல்லா கிளீன் பண்ணுவிங்க
டேங்க் கிளீன் பண்றதுக் கூட இப்ப ஃபில்டர்லா வந்துருச்சு நம்ப மொத ல்லலா நா சின்ன வயசுல இருக் இருக்கபோதல்லா வச்சிருந்தோம் ஃபிஷ் டேங்க் அப்போல்லா என் தம்பி தான் கிளீன் பண்ணுவான் வார வாரம் இப்பெல்லா ஆறு மாசத் துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணா போதும்
போதும் உ உ உ பரவால பரவால பரவால நாங்களே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அஹ் இங்க வந்து ஹ பெரிய பண்ணையாட்ட கட்டி வச்சிருவாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் டேங்க் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அது வெயில வந்து இருக்கறதுனால சீக்கிரம் பாசம் புடிச்சிடும் சோ பாசம் புடிக்காம இருக்கணும் இல்ல புழு புடிக்காம இருக்கணும் அப்படிங்கறதுனால அந்த தண்ணி கொஞ்சோ கிளீனா இருக்கணும் அப்படிங்கறதுனால நார்மலா சாப்படுறோம் இல்லைங்களா அந்த மீன் வந்து ஒரு ரெண்டு மூணு கொண்டு வந்து விடுவாங்க
அப்படி
அதுக்கு ஆஹ் அதுக்கு தனியா எ எதுமே வந்து குறிப்பிட்டு இந்த சாப்பாடு தான் போடணும் அப்படின்ட்டுலா கெடயாது அஹ இப்ப நீங்க சொல்றதெல்லா வந்து அஹ் குட் அவ குட்டி ஏதாவது ஒரு சாப்பாடு மா ச்சு இது குட்டி குட்டி பால்ஸா ஏதோ ஒண்ணு குடுத்துருப்பாங்க கரெக்ட்
ஆமா ஆமா ஆஹ் அதுதான் குடுத்தருக்காங்க
அப்படி எல்லா கெடயாது பூரி போட்டாலும் சாப்புடும் சாப்பாடு போட்டாலும் சாப்புடும் அந்த மாரி எது நாம வந்து இது பண்ணாலும் எல்லா மே சாப்புடும்னு வைங்களே அதுவே கொ கொஞ்சோ நல்லா பெருசாச்சு அப்படின்னா நான் அவங்க வீட்டுக்கே வந்து புடிச்சு சாப்பிட்டுக்கற மாதிரி அந்த அளவுக்கு பெருசா பறக்க விட்டுருவோம் ஆமா என்னன்னா கிளீன் பண்ணுறப்ப அப்பப்போ க்ளீன் பண்ணணும் இல்லைன்னும் ஸ்மெல் அடிக்கணு வங்களே ஏன்னா மீனை வந்து தொட்டிக்குள்ளயே இருக்குல
ஆமா ஆமா
ஸ்மெல் ஸ்மெல் அடிக்காமாம இருக்கிறதுனால மட்டும் அதுக்கு மட்டும் கொஞ்சோ வந்து அப்பப்போ கிளீன் பண்ணுவோம் அது மீன புடிச்சு ஒரு பக்கெட்ல தண்ணி புடிச்சு அதுல போட்டு அதுதான் பெரிய வேலையா இருக்கு அப்போ மெத்தப்படி அந்தது கிடையாது த்து ஆனா எனக்கு செரி இதில் ஒரு ஐடியா இருக்கு செரி நீங்கள் சொல்லிட்டேவும் இருந்தீங்களா வச்சுருந்தாங்க ஆஹ் வீட்டுல ப்ப இது பண்ணும் இப்ப நீங்க டேபிள் மேல வச்சிருக்கீங்களா இல்ல கீழே வச்சிருக்கீங்களா
ஆமா அந்த நாங்க வந்து இப்ப டேபிள் அந்த டேங்க்வோட அப்படியே செட்டாவே வாங்கிட்டோம் பில்டரு எல்லாமே செட்டா சேர்த்து ஒரு அமௌண்ட் ஆச்சு அதே மாரி உள்ள வந்து நாங்க கீழ ஃபுல்லா ஒரு லேயர் மண்ணு போட்டுட்டு அதுல வந்து அடுத்த லேயர் திருப்பியும் பிளாக்கா ஒரு சாயில் போட்டு அதுல செடியெல்லா வளர்த்தாரு என் ஹஸ் பண்டு செடியெல்லா வளர்த்து புல்லெல்லா வளர்த்து அதில தான் போட்டிருக்காங்க நல்லா லைட் எல்லா பிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு ஆனா அந்த மண்ணுக்குள்ளயே அதோட அழுக்கெல்லா போயிடுது அது நமக்கு தெரியறதில்ல கிளீன் பண்றப்பதா கஷ்டமா இருக்கு இப்பதா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கிளீன் பண்ணோ அப்பதா நீங்க சொன்னா மாரி பக் கட் நாலு பக்கெட் தேவப்பட்டுச்சு அவ்ளோ பெரிய தொட்டி வேற நம்ம நெறைய தண்ணி எடுத்து கிளீன் பண்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயி ர்ச்சு
கண்டிப்பா இருக்கு இருக்கு இருக்கு நாங்களே இது
ற எங்கே வாங்கணுனு எனக்கு எங்க பேர் சொன்னிங்கனா உங்களுக்கு இன்னு கம்மியா கூட தருவாங்க நா அப்ற உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி உடறே அதெல்லா
ம் கண்டிப்பா கண்டிப்பா நாங்களு கொஞ்ச வந்து நாங்க மறுபடியு நாங்க சிட்டி சைடு போனதுக்கு அப்ற நா உங்களுகிட்ட சொல்ற நீங்க எந்தெந்த மாரி வாங்னா சஜ அ ஸன்னு சொல்லுங்க இப்டி வாங்னா நல்லாருக்கு இல்ல இந்ந இது கம்மியா இருக்கு இங்க வாங்னா கொஞ்ச ஃப்ரெண்ட்லியா இருக்கு அதேமே குட்டி போடறது வந்து கொஞ்ச நெறையா போட்ருச்சுனா வந்து அந்த மீனே சாப்ட்ருங்ளா ஏனா ஒவ்வொரு மீன் பாத்திங்னா தா குட்டியவே சாப்புடு அந்த மாரிலா இருக்கா
ஆமா ஆமா அதா சில மீன் எல்லா இப்ப நா வந்து எங்க மாமியார் மாமனார் வீட்ல வெளிய தொட்டி கட்டி உட்ருப்பாங்க அதுல மீனுங்க இருந்துது அந்த மீன வந்து இந்த மீனுக்கு தீனியா கொண்டு வந்து நாங்க போட்டோ பாத்தா அந்த மீனுங்க நறைய குட்டி போட்ருச்சு அந்த குட்டிங்கல எல்லா எடுத்து தனியா ஒ ரு தொட்டில வச்சு இ இப்ப ரெண்டு மூணு தொட்டி ஆயி போச்சு எங்க வீட்ல குட்டிகள் எல்லா தனியா வச் வெச்சிருக்கே அதெல்லா கொஞ்ச தனியா வளருது இந்த மீனுங்ளெல்லா அத பெரிய மீன் சாப்ட்றது
அட அ செரி நீங்க கண்டிப்பா சொல்லுங்க எனக்கு எந்த மாதிரி வந்து வாங்னா நல்லா இருக்கு அ இன்னொனு கலர் கலராவு வெச்சிருக்கிங்ளா இல்ல
ஆமா இப்ப ஏதோ வந்துருக்கு அந்த மாரி கலர் கலரா ஆ ஒரு ஃபிளாரசன்ட் கலர் பச்ச கலர் பிங்க் கலர்ல எல்லா வந்துருக்கு அது போட்டா நல்லா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு தொட்டி அத்னால அதயு கொஞ்சோ வாங்கி வுட்ருக்கோ பாப்பாக்கு எந்த மாரி மீன்லா புடிக்குதுனு நீங்க கடைய போய் பார் கடைல ங்க பாக்கும்போது அவுளுக்கு தெரியுல அத வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கெடைக்கு நானு உங்களுக்கு எடுத்த ஃபோ எங்க வீட்ல எடுத்த ஃபோட்டோலா அனுப்பி உட்றே பாருங்க அதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்குன் சொல்லுங்க நா உங்ளுக்கு கடயெல்லா கூட அனுப்பி உடுறே
ம் நாங் போய்ட்டு பண்
வாங்குறீங்கன் சொல்லி சொல்லுங்க அப்போ நா உங்களுக்கு எல்லாத்யு டீடெயில்ஸ்லா அனுப்புறே
கண்டிப்பா கண்டிப்பாங்க நா சொல்றங்க ம் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க செரிங்க அ வரங்க கண்டிப்பாங்க செரிங்க செரி அ செரிங்க